வணக்கம் சகோ சொல்லுங்க ம் நல்லா இருக்கே நீங்க
ஆ நானும் நல்லா இருக்க சகோ நன்றி
அப்புற குடும்ப உ உறுப்பினர்களா நல்லாருக்காங்களா
ஆ எல்லா எல்லா எல்லாருமே நலம் ஒங்க வீட்ல ம்
நம்ம வீட்ல எல்லோருமே நல்லா இருக்காங்க சகோ
ம்
அப்பறோ சகோ உங்களுக்கு வேலயெல்லா எப்டி போய்டிருக்கு
ம் அது ஏ வேலையெல்லா எல்லாம் எல்லா ஓரளவுக்கு போய்ட்ருக்கு ப்ரோ
இதல்லா செரிங்க செரிங்க சகோ ரொம்ப மகிழ்ச்சி
ம் உங்களுக்கு இன்னிக்கான வேல எப்டி இருந்தது உங்களுக்கு
ம் வேல நல்லா போய்ட்ருக்குங்க சகோ
ம்
இறைவனோட அருளால நல்லா போய்ட்டுருக்கு
செரி செரி
அப்றோ கோவிலுக்கு போற பழக்கல்லா இருக்குங்ளா
ம் அதெல்லா இருக்கு உங்களுக்கு எந்த இறைவன் ரொம்ப எந்த கடவுள் மேல அதிக ஈர்ப்பு
அதிக விருப்பமா நமக்கு எல்லா கடவுளு புடிக்கு ஆனா ஆ ரொம்ப அதிக ஈடுபாடுன்னு பாத்தீங்கனா முருகப்பெருமான் புடிக்கு நமக்கு
ம் ம்
ஏன்னா முருகப்பெருமான் வந்து தமிழ் கடவுள் இல்லையா
ஆமா ஆமா தமிழ்
ஆமா அதனால முருகரு பெருமான் மேலே கொஞ்சோ நமக்கு விருப்போ கொஞ்ச அதிகோ
ம்
ஆமா அத வாய்ப்பு கிடச்சா மத்த கோயிலுக்குமே போகு அத பத்தி ஒன்னு இல்ல ஆமா ஆனா கொஞ்சோ முருகர் கொஞ்சோ ஈடுபாடு அதிகோ நம்ளுக்கு அது என்னவோ நம்ம ஆ அ ரத்தத்திலயே வந்ததா இல்ல ஆ எப்டின் தெரில அது முருகர் பெருமான் மேலே ஈடுபாடு கொஞ்ச அதிகம் நமக்கு
செரி செரி
ஆ உங்களுக்கு எப்டி சகோ எந்த கடவுள் மேல ஈடுபாடு அதிகம் உங்களுக்கு
எனக்கு வந்து அவரு அவிங்க அண்ணன் விநாயகரு அவர் மேல அவர புடிக்கு
விநாயகர ரொம்ப புடிக்கு முதற்கடவுள்
ஆமா அவரு சின்ன வயசுலேந்தே அவர ரொம்ப புடிக்கு
நன்றி நன்றி
எப்பிமே இந்த நா கோயிலுக்கு போறது வழக்கோ
கோவிலுக்கு ஆ எப்டி சகோ வாரா வாரம் போயிருவீங்கல்ல
இல்லண்ணே தெனமுமே அவருக்கு விநாயகர் கோயிலுக்கு போறது வழக்கம்
பரவால்ல பரவால்ல நல்ல விஷய நல்ல விஷயம்
ம் காலைல காலைல எப்பயுமே அந்த பள்ளி பருவத்துல எப்பயுமே அவர வந்து இது பண்ணாம போறது இல்ல
எப்பயுமே ஒரு வழக்கத்துல வச்சுருக்கீங்க போய் அவர போய் வழிபட்டுட்டு தா அதுக்கப் பறோ பள்ளிக்கூடம் போற மாரி அதே பழக்கம் வந்துடுச்சு ம்
இல்ல அதுதா நம்ம நம்ம பள்ளிக்கூட வண்டி அந்த இடத்துல வந்து நிக்கு அங்கயே அவர் இருப்பாரு
பள்ளிக்கூடம் பக்கத்துலயே ஆ அவரோட கோயில் இருந்துதுங்ளா
இல்லல்ல பள்ளிக்கூடம் வண்டி வண்டி பக்கத்துல ஒரு கோயிலு
சேரிங்க சகோ
ம் வண்டி வர எடத்துல அவரோட கோயில் இருக்கும் அங்கே நம்ம எப்பயுமே வழிபட்டு தா நம்ம போறது
ஓ பள்ளிக்கூடம் பேருந்துக்கு காத்து காத்துட்டு இருக்கற இடத் இதெல்லா ஒரு வழிபாடு தா நான் இருந்தனால உங்களுக்கு கொஞ்சோ வசதியா போச்சு.
ஆமாங் சார்
சேரி சேரி
ஆ ஆ இப்பல்லாம் வாரத்துல ஒரு ரெண்டு முற மூணு முற தா போற மாரி இருக்கு
சேரி சேரி சேரி வேலையவ வேலை விஷயமா உங்க வாய்ப்பு கிடைக்க மாட்டுது தினமு போகுறதுக்கு
அப்
கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லோருக்குமே அப்டி தான் இருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் போகுறதே வந்து பெரிய இதுவாக இருக்கு
ம்
ஆ அந்த வேலையோட வ வலுவ அதிகமா இருக்கறதுனால
உள்ள இல்ல
கோயிலுக்கு போய்ட்டு வருது ஒரு நல்ல பழக்கம் தான் ஆனா மன நிம்மதி கிடைக்கும் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா வேலையில இருக்கிற ஓட கஷ்டங்கள் எல்லாமே வந்து கோயிலுக்கு போனோம்னா கொஞ்சோ நிம்மதியா இருக்கும் நமக்கு. கொஞ்சோ அமைதியான சூழ்நிலை.
ம் ஆமா சகோ அ ம் எப்டி இரு
கட வந்திருக்கீங்களா அதாவது அப்பா நீங்களே வ செஞ்சு ஏதாது அனுபவம் இருக்குங்களா
இல்லவை
இந்த பூ மிதித்தல்லா சொல்றாங்க இல்லையா பூ மிதித்தல் நெருப்பு நெருப்பு மேல நடக்கிறது அது உங்க பக்கத்தில் கோயில எதாவது பண்ணி அத பார்த்துருக்கீங்களா நண்பர்கள் யாராவது பண்ணுறாங்களா நீங்க ஏதாது பண்ண அனுபவம் இருக்கா உங்களுக்கு
நீங்க இந்த வீட்டு பக்கத்துல வந்து அது இல்ல. வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் வந்து பூமிதிக்குறது அதெல்லாம் இல்ல
அப்டிங்களா
ம் இது ம மத்தபடி இது அழகு குத்துறது அ தீ பூ பூக்காரங்க தீக்காரங்க எடுக்கறது
ம் தீ சட்டி தூக்கு
ஆ தீச்சட்டி தூக்குறது அப்பறோ இது பூக்காரங்க இந்த மாரி இந்த மாரில்லாம் இருக்கு இந்த வ வண்டி வண்டியெல்லாம் அழகு குத்தி இழுக்கிறது மாரிலாம் இருக்குது.
வண்டி குத்தி இழுப்பாங்க இந்த பெண்கள்லா வந்து மோளப்பாரின்றவாங்க இல்லையா அதை தூக்கறது ம் ம் பெரும்பாலு கிராம பகுதிகள வந்து இந்த மாரி வழக்கங்கள் அதிகமா இருக்கு இந்த முளப்பாறி தூக்குறது அலகு குத்துறது ஆமா அதல்லா கொஞ்சோ விமர்சையா இருக்கும் ம்
என்ன அதெல்லாம் பாத்துருக்கே அப்பா வந்து தீக்கரகம் எடுப்பாரு
பரவால்ல பரவால்ல
ம் ம் அவருக்கு ஹெல்ப்பா பின்னாடி நானு போவே
கண்டிப்பா கண்டிப்பா
உம்
அது அந்த மன உறுதி இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியாது என்ன சகோ சொல்றீங்க
ஆமா ஆமா கண்டிப்பா
ஆமா மனச வந்து ஒரு நிலைப்படுத்தலைன்னா அத வந்து கண்டிப்பா பண்ண முடியாது யாராலயு அது ஒரு நல்ல விஷயந்தா
ம் ஹு
அதா பக்தி பக்தியா இருக்குது வரைக்கும் ஒன்னும் தப்பு இல்ல பக்தி வந்து வெறியா ஆ காம பாத்துக்கணு நம்ம என்ன சொல்ல வரீங்க
ஆமா ஆமா அது எப்ப ரொம்ப அதிகமாயிதா அந்த நேரத்துல தா சாமி வந்துற மாரி இருக்கு
ஆமா அது மத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாம இருக்கணு அது
ம் ம்
எப்பயுமே வந்து அது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த பயன்பட்டா அது ஒரு நல்ல விஷயந்தா மத்தவங்களுக்கு தீமை விளைவிக்காம இருக்கணு
ம் ஆமா சகோ
ம் கோவில் திருவிழாலே ஒரு நல்ல ஒரு நிகழ்வு தா என்ன சொல்ல வரீங்க
ஆமா ஆமா அதுதா அது அது நடந்து முடிஞ்சாதா அது திருவிழா ஜோரா இக்கு
திருவிழா டைம்ல வந்து நம்ம வேலையின் காரணமாக நம்ம சொந்தக்காரங்க ந நண்பர்கள் எல்லாமே வெளி ஊர்ல இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்ல அதனால வந்து எல்லாருமே வந்து திருவிழா டைம்லதா வந்து நேரத்துலதா எல்லா ஒன்று கூடி அதை வந்து அந்த திருவிழால சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப் ப்பா அது அமையு
ஆமாம் சகோ கண்டிப்பா
நம்ம வேலை மத்த விஷயத்த வந்து நம்ம பகிர்ந்துக்கனு நம்மளோட கடந்த பள்ளி பருவத்துல நடந்த நிகழ்வுகள் கல்லூரியில நட த்த நிகழ்வுகள் மத்த படி நம்ம சிறுவர்களாக இருந்தம்போது என்னன்னா அ சேட்டைகள் செஞ்சோ அது எல்லாமே பக்கத்துல இருக்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு நம்மளோட கவலைகலெல்லா மறக்கு
உஹ
அனால திருவிழா இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சி களலா கண்டிப்பா நம்ம வந்து வாய்ப்பு கெடைக்கும் போது அத போய் கண்டு கழிக்கிணு என்ன சொல்ல வரீங்க அவுங்களுக்கு பெர்னா போன அனுபவொ இருக்குங்ளா திருவிழால்லா எப்பயுமே வழக்கமா போகுவீங்ளா
ஆமா ஆமா ஸோ வழக்கமா போறதுதா இப்ப இப்ப கூட இப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தா நம்ம ஊர் திருவிழா முடிஞ்சது
திருவிழாலா முடிஞ்சுதுங்ளா
ஆமா இப்ப ரெண்டு ஒரு இருவது நாளக்கி முன்னாடிதா திருவிழா முடிஞ்சது
சேரிக சேரிக சகோ ரொம்ப மகிழ்ச்சி
ம்
அங்கே அதுலேயு ஆடல் பாடல் இந்த நிகழ்ச்சிங்கலா நடக்குங்ளா ஏன்னா நறைய எடத்துல வந்து அதெல்லா வெப்பாங்க
ம் ம்
அதெல்லா நல்ல விமர்சையா இருக்குங்களா அவுங்க நம்ம இருக்குற எடத்துல
ஆ இருக்கு இருக்கூ அதுவு இருக்கு
அதத் தவர மத்த நகைச்சுவை நடிகரு மல்மா அவர்கள் மாதிரி வேடொல்லா பண்ணிட்டு வந்து அதே மாரி பேசி அனைவரையும் மகிழ்விப்பார்கள் அந்த மாரில்லா இருக்குங்ளா
ம் அது மாரியு இருக்குங்க அது மாரியு நடக்கூ திருவிழா முடிஞ்சி ரெண்டு நாள் கழிச்சி அது நடக்கும்
செரி செரி செரி சகோ
ம்
அததுதா அதுதா நம்ம கிராமப்புறங்களதா அந்த மாரி பாக்க முடியு மத்தபடி ஆமா
நம்ம பட்டணத்துலலா வந்துதா அந்த மாரி நம்ம பாக்குறது கொஞ்சோ அரிதான விஷயமாருக்கு இங்கேயுமே வந்து நறைய அது மாரி எடுத்துட்டு வர பாக்குறாங்க என்னதுனா வந்தா கொஞ்சோ நல்ல விஷயந்தா அது எல்லா அங்க அங்க கிராமத்துல பாக்க முடியாத வந்து இங்க நம்ம பாதா பட்ணத்துல
அங்க இருக்கிற எங்க புது அனுபவமா இருக்கூ அங்க இருக்குறவுங்களுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா இங்கேயுமே வந்து நறைய இந்த மாரி பண்றாங்க
கோடை விருமு விடுமுறையப்ப பொருட்காட்சி அந்த மாரிலாம் பண்றாங்க நறைய கைவினை பொருட்களு எல்லாமே வந்து விற்பனைகள் இருக்கிற வச்சுருப்பாங்க நம்ம போய் நம்ம குடும்பத்தோட போய் அத கண்டு கழிக்கலா அதுவு மனசு நெறைவடையு நமக்கு
ம்
ஆமா ஆமா சகோ நல்ல ஒரு வாய்ப்பு அமஞ்சிது சகோ நம்ம ஒரு
ம்
இறைவனை பத்தி பகிர்ந்துக்கிட்டோ நெறைய தகவல்கள
ம் என்னது
ஆமா அந்த இறைவனோட அருள் கண்டிப்பா கெடைக்கு
ம்
வேற ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம உரையாடலா சகோ மகிழ்ச்
ம் ம் பாய் ஆ சரி சரி
நன்றி நன்றி சகோ